ஹலோ அக்கா
ஆ சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க்கா?
ஆ நாங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேங்க்கா வீட்ல அண்ணா பசங்க எல்லாரு எப்டி இருக்காங்க?
வேலலெல்லா எப்டி போய்ட்டு இருக்கு
ஆ ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு அட்மிஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸ்கூல்ல ஒன்னும் பிரச்சன இல்ல நல்லா போயிட்டு இருக்குக்கா அங்க பசங்கெல்லா ஸ்கூல்க்கு அனுப்சாச்சா பசங்களல்லா ஸ்கூல்க்கு அனுப்சாச்சா ஹலோ அக்கா கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ பசங்க எல்லா ஸ்கூலுக்கு அனுப்சாச்சா
ஆ இப்பதா கொஞ்சோ கொஞ்சோமா முடிஸ்ட்டேருக்கமா இப்பதா ஒரு பார்ட்டு முடுஞ்சுது கொஞ்சோ துணி வாஷ் பண்ற வேலதா கொஞ்சோ இருக் கு நீங்க க்ளீனிக் ஒர்க்கல்லா எப்டி போது
ஆ நார்மலா காலைலயே இன்னிக்கு நா அஞ்சு அஞ்சருக்கலாம் எந்திசாச்சு ஏந்திர்ஷ்ட்டு என்னோட மார்னிங் ரொட்டின் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஷ்ட்டு பாத்தர தேய்ச்சிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல தா பசங்கள எழுப் போன ஆ காப்பியும் பசங்க மார்னிங் கொஞ்சோ ஹோம் ஒர்க்ஸ் கொஞ்சோ பெண்டிங் இருந்துச்சு மேக்ஸ் சு அதல்லா சொல்லி்க் குடுத்துட்டு சரியா இருந்துச்சு நீங்க அங்க என்ன டிஃபன் பண்ணிங்க
இன்னிக்கி டிஃபன்னு எல்லா லன்ச்சி எல்லாமே ஒன்னு தா பண்ணன்ன வெண்டக்கா புளிக் குழம்பு மாரி செஞ்சிருந்த
சூப்பர் கா பசங்க சாப்ட்டுப்பாங்ளா வெண்டக்காலாம் சாப்டுவாங்ளா
ஆ அதல்லா நல்லா சாப்டுவாங்க விரும்பி சாப்டுவாங்க
சேர் சேர் இல்ல சில பசங்களுக்கு அந்த வெண்டக்கா கொழ கொழன்றுக்கர்னால சாப்ட மாட்டன் சொல்லுவாங்க இல்லயா அதனால கேட்ட
இல்ல இல்ல அவுங்க வந்து வெண்டக்காலா நா காய்கறி வந்து நல்லா சாப்டுவாங்க
ம் ம் ம்
வந்து ம் இது தானியங்கள் தா கொஞ்சோ கம்மி பண்ணிக்குவாங்க ஆனா சாம்பார் இந்த மாரிந்தா சாப்புடுவாங்க
சேரி சேரிக்கா
நீங்க என்ன செஞ்சிங்க
நா இன்னிக்கு நீங்க சொல்ற மாரி நா ஃபுல்லா எல்லாமே ஒன்னு மேங்கோ ரைஸ் பண்ண மேங்கோ ரைஸ் பண்ணிட்டு ஆனியன் ஆம்லெட் பண்ண
ஆ
ஆ இன்னொன்னு மார்னிங் வந்து பசங்க ஃபுல்லா நட்ஸ் எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சோ நைட்டு ஊற வெச்சிடுவே
ஆ
சோ இன்னிக்கு பசங்களுக்கு மார்னிங்கே அத அடிச் குடுத்தர்னால அதுவே போது மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் அதுவே வயிர் ஃபுல்லாருக்கு அப்டின்ட்டாங்க அதனால அந்த ஒன் டம்ளர் நட்ஸ் ஜூஸும் ப்ளஸ் ஆளுக்கு ஒரு ஆம்லெட் மட்டு சாப்ட்டு போனாங்க மத்யானத்துக்கு மேங்கோ ரைஸ் ஆமா ஆமா மத்யானோ மேங்கோ ரைஸும் ஆனியன் ஆம்லெட்டோ எட்த்துட் போய்ட்டாங்க
ஓக்கே ஓக்கே அண்ணா கெளம்பிட்டாங்ளா
ஆமா அவுங்களு கெளம்பிட்டாங்க நானு ஆபிஸ் வந்தாச்சு
டு பெரியவ என்ன படிக்கிறா
பெரியவ நைன்த்து சின்னது சி ஃபிஃவ்த்து ஃபிஃவ்த்து ஃபிஃவ்த்து அங்க பாப்பாங்க
அ பாப்பா தம்பி வந்து எய்ட்த் ஸ்டாண்டட் போறான்
சூப்பர்
பாப்பா வந்து இந்த வர்ஷோ ஃபர்ஸ்ட்டு டு செகண்டு
ஓக்கே ஓக்கே பசங்ளுக்கு ஸ்கூல்லா செட் ஆய்டிச்சா
ஆ தம்பிக்கு செட் ஆய்டுச்சு பாப்பாக் பாத்துட்ருக்கோ அ ஸ்கூல் மாத்தணு ஆ ஆமா சூஸ் ஸ்கூல் மாத்தணு அதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோ
செரி என்ன ஸ்கூல் இப்ப முன்னாடி எங்க படிச்சா
முன்னாடி வந்து பக்கத்துல தா ஒரு நர்சரி ஸ் கூல்ல தா சேத்துருந்தோ ஃபஸ்ட்டு சி பி எஸ் சி ல படிச்சுட்ருந்தா இப்போ சி பி எஸ் சி சிலபஸ்க்கு மாத்தலா அப்டின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோ
ஓகே ஓகே தம்பி மெட்ரிக்கா சி பி எஸ் சியா
அவ மெட்ரிக் தா அவ சின்ன வயசுலேருந்தே மெட்ரிக்ல தா போட்ட அவன
ஓகே ஓ
அவுனுக் கதே செட் ஆடிச்சு அப்றோ சி பி எஸ் சி வேண்டாமா நா மெட்ரிக்லயே படிச்சுக்கிற அப்டின்ட்டா அதே ஓரளவுக்கு லிப்ரலா தா இருக்கு அப்றோ பாப் பாதா சி பி எஸ் சி ல நல்லா நல்ல ஸ்பீடாக இருந்தா அப்றோ இங்க நர்சரில போட்டு ரொம்ப கொஞ்ச ஸ்லோவான மாரி தெரிஞ்சா
செரி செரி
அனால கொஞ்சோ நமக்கு எனா எதுல வேணா காம்பரரைஸ்மண்ட பண்ணிக்கலா ஸ்டடில கொஞ்சோ பண்ண முடியாது இல்லைங்களா ஆமா ஏனா அதுக் காக தான் சரி கொஞ்ச எனா நல்லா ஸ்பீடப் போனல நாம வந்து புடிச்சி ஸ்லோவா ஒட்கார வச்ச மாரி ஆய்டுன் சொல்லிட்டு
ம் ம் ம்
அப்றோ அ நா அதனால தா கொஞ்சோம் சி பி எஸ் சி மாத்தலா அப்டின்ட்டு வெயிட் பண்ணிட்ருக்கோ
செரி செரி நல்ல பிளான் தா பாப்பாக்கு அதுல இஷ்டன்னா சி பி எஸ் சி போட்ற வேண்டிதா
இல்ல இல்ல அவ அவ போறன்ட்டுதா சொல்லிட்ருக்கா அவ என்ன செகண்ட் ஸ்டாண்டர்டு தான நாம்ப இதுல சேத் த்தி வுட்றோங்கற நம்ளோடது தா இருந்தாலு அவளுக்கே புரியுது ஆ அவளுக்கே புரியுது வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப டல்லாக இருக்குமா அடிக்கிறாங்க அந்த மாரில்லா சொல்றா அதனால சரி நானா வந்து சரி வேண்டா எனா அ ச்சோ ஒரு சின்ன கொழந்தங்களா எதுக்கு அடிக்கணு சொல்லுங்க பாக்லா
அ ஓகே ஓகே பாப்பாவு ஸ்மார்ட்டு ம் ஸ்மாட்டான பொண்ணயே அடிக்கற்
அவ ரொம்ப வந்து அமைதியா தா இருப்பா இதுக்கு வந்து சேட்ட பண்ணுற பொண்ணலா கடையாது ஆ எதுக்கு தேவையில்லாத ப்ரெச்சன அப்டின் ட்டு தா அப்றோ நாங்ளே கொஞ்ச சேஞ்ச் பண்ல எனா கொஞ்ச பிஹேவியர்ஸ்சு எல்லா அந்த அங்க இருக்குற பசங்களு கொஞ்ச ரொம்ப சுட்டித்தனமா வேளையாட்டுத்தனமா இருக் க்றானுங்க
ஓகே
அ திங்ஸ் எல்லா எடுத்துட்டு எடுத்துட்டு விட்றாங்க டெய்லியு ஃபஸ்ட்டு படிச்ச ஸ்கூலுனா எதுமே மிஸ் பண்ண மாட்டா கரெக்ட்டா எல்லா பர்ஃபெக்ட்டா கொண்டு வருவா கொண்டு போவா
ம்
நம்ம நல்லா ஆக்டிவிட்டிஸ்லா நல்லா இருந்துது
ம் ம்
இங்க வந்து அதல்லா கொஞ்ச கம்மி ஆயிருச்சி டெய்லி காணாம காணாம போது திங்ஸ் எல்லா
அச்சோ
அதனால தா சரி பாத்துட்டு வேண்டா
செரி செரி புரியிது கரெக்ட் தா நீங்க சொல்ற மாரி பசங்களோட ஸ்டெடீஸ்ல நம்ம காம்பரமைஸ் பண்ணக் கூடாது அடுத்து டிசிப்ளின் முக்கியம் லலக் காணா போயட்லாம் இருந்தா நமக்கே கஷ்டமா போயிடும்
ஆமாங்
உம் உம்
செரிங்க
செரிங் ஆண்ணா அண்ணா வேலைக் போயாச்சா
அண்ணா இல்ல இன்னைக்கி கொஞ்சம் வெளிய போற வேல இருக்கு
ஓகே
அண்ணா வெளியே போயிட்டு வந்துட்டு அப்றம் நாளேலருந்து கெளம்புவாரு
செரி செரி நீங்க மானிங் பிரேக் ஃபஸ்ட் முடிச்சுட்டீங்ளா
ஆ நா எதும் சாப்புல்ல நா கொஞ்சம் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் துணி ஒர்க் மட்டும் கொஞ்சம் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் வாஸ் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டு சரி டைய்டா இருக்கு அப்டின்னுட்டு உக்கார்லான்டு உக்காந்தா அப்றம் ஆ ஊற வச்சுட்டு வந்து சாப்புல்லாம்
உம் இல்ல டைம் ஆச்சுல்ல நம்மளுக்கும் ஹெல்த் இருந்தாதான் நம்ம ஓட முடியும்
அவ் இன்னு என்ன பண்றது அது ச லேட்ட ஆயி எப்பியும் வந்து வீட்ல இருந்தோம்னா மதியம் ஆயிரும்ல லஞ்சு சாப்புட்ற டைம் ஆயிருது காலையில சாப்பாடு அத்னால சரி வேலைய முடிச்சுட்டு சாப்ட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா ஆ இருந்துக்லாம் மதியோம் ஒரு மண் நேரொ ரெண்டு மண் நேரொ ரெஸ்ட் எடுக்லாம்
உம் உம் நீங்க சொல்றதும் புரி யுது ஆனா இன்னம்மா அந்த அளவுக்கு நம்ம கண்டினியூவா வேல செய்றதுக்கு நம்ம ஹெல்த்து முக்கியம் இல்லையா இப்பதா பாப்பா குட்டி பொண்ணு அவ்ள பாத்துக்கணு இன்னூ வீட்ட பாக்கணூ ஹெல்த் முக்கியம் அது கேல்ஸுக்கு நம்ளுக்கு இன்னும் லேடீஸ்க்கு இன்னும் ஹெலத்த பாத்துக்கணுல்ல
ஆமாங்க ஆமாங்க அதுதா
ம்
சேரிங்க அப்றோம் ஆ மத்தபடி எப்டி வீட்லலாம் எப்டி இருக்காங்க பா பெரிய பாப்பாவலா எப்டி படிக்கிறா நல்லா படி
நல்லா படிக்கிறா பெரிய பெரியவள பத்தி நா கவலப்படவே மாட்டேன் சமத்தான பொண்ணு அவ எனக்கு இன்னொரு அம்மா எங்க அம்மாக்கே அவ அம்மாவா இருப்பா அந்த அளவுக்கு கேரிங் இப்ப எங்க அம்மாக்ல்லாம் ஒடம்பு சரியில்லனா அவதா ஜூஸ் போட்டு குடுக்குறது சாப் மாத்தர எடுத்து குடுக்குறது பாத்துக்கிறது எல்லாம் மே அவதா மே எங் அம் எங்க அம்மாவே சொல்வாங்க அவுங்ளுக்கு அவுங்க அம்மாவ பாத் த மாரி இருக்கு அப்டின்னு அதே போல படிப்புலயும் ஸ்மார்ட் தா
ஏன்னா ம நாம்ப வந்து என்ன கத்துக்க என்னா பிள்ளைங்க வந்து இப்போ மொபைல் வந்ததுலேந்து என்ன கத் துக்றாங்க நாம்ப என்ன கத்து குடுக்குறோன்னு நமக்கே தெரியவு மாட்டிங்குது பேரண்ட்ஸுக்கே வந்து தெரிய மாட்டிங்குது ஏன்ன எல்லாம் ஃபோன்ல இருந்தே கத்துக்குறாங்க மேக்சிமம்
ஆமா உம் அதையும் நல்லதும் கத்துக்குறாங்க தேவயில்லாததையும் ஃபோன்ல இப்ப உண்மையிலே இப்ப பிள்ளைங்க யூஸ் பண்ற அளவுக்கு கூட சம்டைம்ஸ் இப்ப இது எனக்கு தெரிலையே அவுங்க யூஸ் பண்றாங்ளே அப்டிங்கிற ஃபீல் நான் நறையா டைம் ம் ஃபீல் பண்ணியிருக்கேன்
இல்ல இல்ல அது இருக்கு ஏன்னா நமக்கு தெரியாததெல்லாம் அவுங்க டவுட் ட்டு இது பண்றாங்க கிளியர் அதான்
நல்லதும் இருக்கு கெட்டதுலயும் இருக்கு ஆன பெரியவுல பத்தி எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல ஒரு ஃபேமிலிய இப்பவே நாளைக்கே கல்யாணம் பண்ணி குடுத்தா கூட கண்டிப்பா ஒரு ஃபேமிலிய அவ்ளோ நல்லாப் பாத்துக்குவா
சேரி சேரி கொஞ்சோ வீட்டு வேலையெலா பழக்கி உட்ருங்க
சமைக்கிறா
சமைக்கிறாங்ளா ஓகே ஓகே ஏனா டயத்துக்கு பண்ணனு ஏனா கொஞ்சோ ஏனா நமக்கான இது வந்து இப்ப இந்த காலத் துல வந்து வேல செஞ்சாதா சமாளிக்க முடியுனா ஒருத்தரே அம்மா நாம மட்டுமே செஞ்சாலு வேல வந்து நமக்கு டயர்டாயிருது
அ ஆமா
எல்லாரு ஷேர் செஞ்சாங்கன்னா கொஞ்சோ வேல ஈஸியா முடியும்னு வச்சுக்கோங்களே
பெரியவ எல்லாமே ஹெல்ப் பண்ணுவா வாஷிங்லருந்து கிளீனிங்லருந்து குக்கிங்லருந்து ஸ்டடிஸும் செரி அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே பண்ணுவா
ஓகே ஓகே
சின்னதுதா கொஞ்சோ வாலு ஏனா சின்ன பொண்ணுங்கறதனால எல்லாரு செல்லோ செல்லோ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சின்னவ கொஞ்சோ செல்லோ இன்னொனு சின்னவளுக்கு பெரியவளே எல்லாமே பண்ணி குடுத்தற்றாங்கிறதால சின்னவ கொஞ்சோ ஏமாத்திட்ருக்கா
ஓகே ஓகே ஓ
ம் ஆனா அந்தந்த ஏஜுக்கு வந்துரு லேடிஸ்க்கு அது கான்செப்ட்டா அது அப்டியே வந்துரு நமக்கு
ஆ ஏ ஏங் சிஸ்டர்
சொல்லுங்க
ஆ இப்போ நம்ம எதாது ஸ்டேஷ்னரி போட்டு ஏதாது சின்னதா ஒரு ஷாப் ஆரம்பிக்லாமா
பண்லாமே நல்லா அ நல்ல ஐடியா தா ஆனா பிளேஸ் வந்து நல்ல பிளேஸா இருக்கணு
ஆ நல்லா இந்த ஸ்கூலிங்கு இந்த மாரி பாக்கப்
ஆமா ஆமா இப்பயே இப்பயே இப்ப நா ஒர்க் பண்ற ஸ்கூல் பக்கத்துல கூட ஒரு பேக்கரி இருக்கு ஒரு ஸ்டேஷனரியுருக் அதா னா ஸ்டேஷனரி மட்டுல்ல அதுல எல்லா மளிகை ஜமான்லருந்து எல்லாமே கிடைக்கு நீங்க ஸ்டேஷனரியா மட் ட்ரை பண்ணா கூட நல்ல பிளான் தா ஸ்டேஷனரி பிளஸ் ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட போடுங்க நா பசங்க ஸ்கூல் வந்து ச்வெல்த் வரைக்கு இருக்கிறதுனால பசங்கலா கிஃப்ட் குடுக்கவு எதிர் விரும்புவாங்க அவங்களோட கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு சோ கம்மி ரேட்ல வர கிஃப்சு ஃபேன்ஸி பிளஸு ஸ்டேஷ னரியு போட்டா நல்லாருக்கு
அதா ஐஸ்கிரீம் நல்லா ஓடுது போலருக்கு
அது வந்து நமக்கு சீசன் பிசினஸ் இல்லயா
ஆ சீசன் தா ஆ
ம் அது சீசன் இன்னொனு வெக்கேஷன்க்கெதாது இப்ப நமளுக்கெதா ஒரு கல்யாணோ இல்லலா சேர்ந்து ஃரெண்ட்ஸா கேங்கா இருக்காங்கன்னா அது மாரி பண்ணலா
ஓ செ
ம்
அதா அதா சேரி அந்த ஐடியால தா இருக்கோ ஸ்டேஷ்னரி நீ எனக்கு வந்து தோணுது சேரி இப்பதைக்கு வந்து அவங்க வெளிய கொஞ்சோ ஒர்க்குக்கு போகட்டு
ம் ம் ம் ம்
அப்டின் பாத்துட்டு இருக்கோம் என் அப்பறோ கொஞ்சோ வெளிய போலாம இல்ல இப்ப நான் வந்து இப்ப ஒடனே எடுத்த உடனே போக முடியாது
ம்
அத்னாலா பாத்துட்டிருக்கோ
இல்ல நீங்க பிளான் பண்ணிட்டு செய்யுங்க நல்லா சாப்புடுங்க ஒடம் பாத்துக்கோங்க செரியா நா வெக்கிட்டுமாக்கா
இப்ப நல்லா இருக் கிங்க தானே நல்லா கொஞ்சோ ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் அதெல்லா கொஞ்சோ ட்ரை பண்ணுங்க கொஞ்சோ இந்த பப்பாயா இந்த மாதிரி கொஞ்சோ எடுத் துக்கோங்க
ஓகேங்கா
ஆ டைம் ஆயிடுச்சுங்ளா
ஆமா
ஓகே ஆ பாய்